ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது ஹலோ
ஹாலோ கேக்குதா
உம் கேக்குது
ஆ ரிட் ரிட்டன் போணுன்னு சொன்னீங்களே என்னாச்சுனு சொல்லுங்க
ஓரே நி நா போன ஒடனே போயிட்டு
சவுண்டா இருக்கு பின்னாடி
அப்படி தா காலையில நா போனே
ம்
ஆ மேம் போனோனே
வாய்சே கேக்கல வெளிய வந்து பேசுங்க
ம் இப்ப கேக்குதா
பின்னாடி சவுண்டா இருக்கு ஆ
இருங்க இருங்க இப்ப கேக்குதா
ஆ சொல்லுங்க
ஹலோ ஆ போன போனா அதுக்கு முன்னா அது இப்போ இந்த மாரி கேட்டாங்க இந்த மாரி டைப்பிங் எல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லி
எத்தன மணிக்கு கெளம்புணிங்க
நா வந்து எத்தன மணிக்கு ஒரு ஒன்பது மணிக்கு அந்த மாரி எழுந்து கெளம்புனா ஆ பத்து மணிக்கு இருந்து கெளம்புனா ஒரு பதினொன்ற மணிக்கு அங்க இருந்தே
தெர்ல கிட்டதானே ஏ அவ்வளோ நேரோ ஆச்சு
பஸ் கெடைக்கல பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த ம் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு எங்க அம்மாவு கூட வருவாங்க
அம்மாவு இன்டர்வியூக்கு வந்தாங்களா கூட
ஆமா வந்தாங்க கீழ ஆ நா மேல ஃபோன் போம்போது அம்மா கொஞ்சு நேரோ வெயிட் பண்ணாங்க நா போயிட்டு அட்டன் பண்ணிட்டு அப்றமா வந்து வந்தோனே நானு அம்மாவு கெளம்பணு வீ வீட்டுக் கெளம்புனு அப்பயு பஸ்ஸே வரவே இல்ல ரொம்ப நேரோ வெய்ட் பண்ணிட்டு இருந்தோ
தெரியல செர் என்னென் போய் கேட்டாங்கன் தெரியில செரி
இன்டர்வியூல வந்துட்டு இந்த மாரி கேட்டாங்க இந்த இதுக்கு முன்னாடி எதுனா பண்ணி தா அதெல்லா பண்ணீங்ளா ஒர்க் பண்ணீங்ளா அப்டின் சொல்ட்டு கே ட்டாங்க சொன்ன அதுக்கப்றமா ஆ அப்றமா என் அதா அதா இந்த மாரி ஒர்க் பண்ண ஒரு த்ரீ மந்த்தா ஒர்க் பண்ண அப்டின் சொன்ன எதுனால வந்தீங்க அப்டின் சொல்ட்டு கேட்டாங்க அத சொன்ன
ஆ ஆ சொன்னா சொன்னன் சொல்லுங்க எதியோன் சொன்னன் சொல்லுங்க
ஒரு நிமிச இருங்களே ஆ கேக்குதா இந்த மாரி பார்ட் டைம தா இருக்கு அங்க அதனால தா வந்துட்ட அப்ப காலேஜ் கிட்ட இருந்ததுனால அவுங்க பண்ணிட்ருந்த காலேஜ் முடிச்சோனையு அதனால வேற எடம் பாக்றே அப்டின் சொல்ட்டு அங்க வந்தா இந்த
அப் அப்புற வேற என்னல்லா கேட்டாங்க
அதுக்கப்றமா வந்துட்டு அதா டைப்பிங் வந்துட் டு இது பண்ண சொன்னாங்க அது பண்ணி காமிச்ட்டு இருந்தே
சொல்ற வாய்ன்னு வா போ
புரியில
லேப்டாப் கே சிஸ்டம்ல பண்ணணுமா
சிஸ்டம்ல தா சிஸ்டம்ல தாங்க
ஹலோ சரி நீ சொல்லு
ம் அதுக்கப்றமா வந்துட்டு
ம்
கேக்குதா அதுக்கப்றமா கேக்குதா
கேக்குது
இன்டன் முடிச்ட்டு அதுக்கப்றமா எ ஃபிரெண்டு கூட வெளிய போன
யாரு கூட
என்னோட ஸ்கூல் ஃபிரண்டு கூட
தென்
ஸ்கூல் ஃப்ரெண்டு் கூட வந்துட்டு அவுளுக்கு டிரரெஸ் வாங்கணுன் சொல்ட்டு போன போய்ட்டு இப்போ ஒரு மூணு மணிக்கா அப்டி கெளம்பன
அத வந்து கேட்டாங்லா
வேற எது கேக்கல அ ஆ கேக்குது வேற வந்துட்டு இந்த் மாரி லீவ் எதுவு போடக் கூடாது அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க வந்தா
ஆ
ஆ ரொம்ப லீவ் எதுமே எடுக்காம டெய்லி ஆமா சண்டே லீவ் இருக்கு அப்டின்னாங்க சாட்டர் டே வந்துட்டு லீவ் டேஸ்
அற கொறையா சொல்
ஒரு நிமிஷம் இருங்க
ஆ ஹலோ
ம்
ஹலோ ஹலோ
கேக்குதா ஹலோ
இப்ப தா கேக்
ஹலோ சேல்ரி வந்து எ சேலரி வந்து கேட்ட நானு சம்பளம் கேட்ட கேக்குதா சம்பளம் எவ்ளோ அப்டின்னு கேட்டா அவுங்க வந்துட்டு இது மாரி பதினாலாயிரம் ரூபா அப்டின்னாங்க நா வந்துட்டு கம்மியா இருக்கு அப்டின்னு சொல் சொன்ன சநரி பதினஞ்சாயிரம் ரூபா அப்டி தாங்க அப்டின் சொல்ட்டு சொன்ன செரி நா கேட்டுட்டு சொல்ற ஆ கொடுங்க அப்டின்னு சொல்ட்டு சொன்ன பதினஞ்சாயிர ரூபா ஆ ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு பதினஞ்சாயிர ரூபானா ஓகே செரி அப்டின்னு சொல் சொன்ன
ம்
செரி நா ‌ பேசிட்டு நா சொல்ற அப்டின்னாங்க பேசிட்டு நாளைக்குள்ள லீவ் அவ்ளோவா எடுக்க கூ
சொல்லுங்க அதுதா இதுதா சொல்லுங்க
இந்த அ டைப்பிங் வந்துட்டு கொஞ்சோ நல்லா ஃபாஸ்ட்டா பண்ண சொன்னாங்க அதுக்கப்பறமா வந்துட்டு வேலையை பத்தி சொன்னாங்க வேல வந்துட்டு ஆ ஆ இந்த மாரி அவுங்க இந்த அதெல்லா ஒர்க் பண் இது பண்றாங்கள வேல பாக்குறாங்கள அவுங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையு இதுல வந்துட்டு சிஸ்டம்ல வந்துட்டு இது பண்ணணு என்ட்ரி பண்ணு இதுல வந்துட்டு கம்ப்யூட்டர்ல வந்துட்டு என்ட்ரி பண்ணணு அப்டினாங்க அது எல்லாத்தையு எக்ஸ்ஸல்ல போட்டு என்ட்ரி பண்ணிட்டு இருந்த
தெளிவா சொல்லுங்க ஒண்ணுமே புரில
கேக்குதா
கேக்குது கேக்குது
அதா இப்ப இப்ப வே ஒர் ஒர்க் பண்றாங்கள அங்க அவுங்ளோட அவுங்களோட டீடெய்ல்ஸ் எல்லாத்தையு வந்துட்டு எக்ஸ்எல்ள வந்துட்டு என்ட்ரி பண்ண சொன்னாங்க
அதுதா வேலைய அதுதானா
ஆமா அவுங்ளோட அவுங்க ஒர்க் பண்றாங்கள அவுங்ளோட ஆ ஒ ஒ இதா டிரான்சாகஷன் இருக்குல அவுங்கள பரிவர்த்தன அந்த பணத்தோட அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லா இருக்கு அவுங்ளோட நேம்மு எந் எந்த இதுவுல வந்துட்டு
அது ட்ரஸ்ட்டுதான அது ட்ரஸ்ட்தா அந்த ஏ டி ஜி போட சொல்லுவாங்க அதுதான
ஆ ஆமா அந்த ஆமா டிரஸ்ட்டுதான் அது மூலியமா காசு வந்து ட்டு யா யார் மூலியமா அனுப்பியிருக்காங்க எவ்ளோ அமௌன்ட் எ எ எந்த பர்சனால வந்தட்டு அனுப்பிருக்காங்க என்ன எ ந்த ஆப் எந்த இதுனால அனுப்பிருக்காங்க அப்டின் சொல்ட்டு அது எல்லாத்தையு வந்துட்டு என்டரி பண்ண சொன்னாங்க டேட் ட்டு டேட்லருந்து எல்லாத்தையு
ம்
ம் அதெல்லாத்தையு என்டர் பண்ட்டு அதுக்கப்பறமா வந்துட்டு அதுக்கப்பறமா நெறைய ப்ராசஸ் எல்லா ஆயிருக்கு அது வந்துட்டு போக போக உங்களுக்கு சொல்லி தரோ அப்டின்னு சொல்லி சொன்னா அதுக்கப்பறமா வந்துட்டு ஒரு பார்முலா மாரி அதுக்கப்பறமா கத்துக்கணு அதுவு நீங்க இது பண்ற மாரி இருக்கு கத்துக்கற மாரி இருக்கு நா சொல்லித் தர அப்டின்னு சொல்ட்டு சொன்னாங் இந்த மாரி மேல இருக்கற அவுங்களுக்கு வந்து இமெயில் மாரி சென்ட் பண்ணணு அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க
ஆமாமா டைமிங் லீவு அந்த மாரில்லா அத பத்தி எதுவு சொன்னாங்ளா
டைமிங் வந்துட்டு நைன் தேர்ட்டிலருந்து ஃபைவ் ஓ கிளாக் வரை க்கு அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க
ஃபையா ஃபைவ் தேர்டி இல்லையா ஆ சாட்டர்டேதா ஃபைய்யோ க்ளாக்
அ சாட்டர்டே வந்துட்டு ஃபைவ் தே ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கு
ஏய் வாயமுட
ஆ சொல்லுங்க
ஆ அதா சொன்னாங்க சாட்டர்டே அ சண்டே வந்துட்டு லீவ் அப்டின்னு சொன்னாங்க
சண்டே புரில
சண்டே வந்துட்டு லீவ் அப்டின்னாங்க வீக்டேஸ்ல சாட்டர்டே மட்டு ஃபைவ் தேர்டி வரைக்கு அப்டின்னாங்க ச்சி ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்குனாங்க ஃவைவோ ஆ ஃபைவ் ஆமா
மத்த டேஸ்ஸெல்லா நைன் தேர்டி டூ ஃபைவ் தேர்டி
ஆமா
ஓகே ஓகே
ம்
வேற எதுனா சொன்னாங்ளா
வேற எதுவு சொல்லல
இதா சொன்னாங்க லீவ் எதவு மோஸ்ட்லி எடுக்க கூடாது ஏனா நெறைய இதுல்லா இருக்கு
இப்ப லீவு அந்த மாரி எதுவு சொன்னாங்ளா
ஆ பண்டிக அன்னுக்கு ஆமா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்கு அப்டின்னு சொல்ட்டு சொன்னாங்க
ம்
ஓகே ம் அப்பறோ டீம் எங்க போனீங்க எதோ ஃப்ரெண்டு கூட வெளியே போனுனீங்களே என்ன வாங்குனிங்க
ஃப்ரெண்டு கூட போனோ போயிட்டு அங்க போ அங்க போயிட்டு அ போனோனையு ஜூஸ் வாங்கி குடிச்சோ ஆ லெமன் ஜூஸ் வாங்கி குடிச்சுட்டு அதுக்கப்பறமா அவள் அவளோட டிரரெஸ் வந்து சேஞ் பண்ணனு அது போனவாட்டி போகு போது அவளுக்கு வந்து சேஞ் ஆமா ட்ரெஸ் போன வாட்டி போகும்போது அவ்ளுது அவளோடது வந்து ஒரு மாரி டை ரொம்ப சின்னதா இருந்தாள் சைஸ் வந்து கரெக் கரெக்டா இல்ல அதனால எக்ஸ்சேஞ் பண்றதுக்காக போயிட்டு எக்ஸ்சேஞ் பண்ணிட்டு வந்தோ அதுக்கப்பறமா எக்ஸேஞ்ச் பண்ணுட்டு வேற ஒரு கடைக்கு போனோ அங்க போயிட்டு அ ம் நெறைய வாங்கணோ அந்த மாரி ரிங்கு வாங்கணோ நெறைய ஆக்சசரிஸ்லா வாங்கணோ
சரி நா உங்ளுக்கு இப்ப வேறயு அனுப்பற‌ ஆமா வேற இன்டர்வியூ கூப்டிருந்தாங்களே போலயா
கால்ல தா பண்ண சொன்ன பண்ணீங்களா கால்
இல்ல பண்ணவே இல்ல இல்ல பண்ணல
ஓகே ஓகே உங்களுக்கு நா வேற பாத்தாலு உங்களுக்கு நா சென்ட் பண்ற நீங்க அதையு அப்ளை பண்ணி வைங்க அப்டியில்னா கால் பண்ணி கூட கேளுங்க இந்த மாரி வேகன்சி பாத்திருந்த ஆ என்ன மாதிரி இப் இப்ப வந்து ஓபனிங் இருக்கா அப்டின்னு கேளுங்க
ஓகேவா அவங்க சொன்னாங்கனாக்கா டீட்டெயில்ஸ் வந்து கேளுங்க
சேரி